கட்தைடு
ஆமா சிஸ்டர் கட் ஆய்டுச்சு கரெக்டா நா ஆப் எடுக்குபோது தா ஏதோ ஒரு மெசேஜூவர்து இல்லாட்டி ஏதாவது காலாவது வந்து டிஸ்டர்ப் பண்னுது கட்டாயிடுது ஓகே ஓ ஆ‌ஹ் ஓகே சிஸ்டர் நீங்க சாப்ட்டாச்சுங்ளா
ம் நீங்க சாப்டடீங்ளா பிரேக்ஃபர்ஸ்ட் முடிஞ்ச்சா
ஆ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு சிஸ்டர் தோச பொட்டுக்கல்லை சட்னி முடிஞ்சது இப்ப ஆஃப்டர்நூன்கு உருளக்கிழங்கு ச கொளக்கறி அவரக்கா பொரியல் எல்லா செஞ்சாச் சி ரைஸ் மட்டு வெக்கணு
ஓகே ஓகே சேரி சேரி நாங்களு வேலயலா முடுச்சாச்சு கொஞ்சோ ஒர்க் இருக்கு வாஷின்ல போடனூ ம் ம் இன்னைக்கி என்ன இன்னைக் கலர்ஃபுல் ஸ்நாக்ஸ் என்ன
இன்னைக்கி கலர் ஸ்நாக்ஸ் இல்ல சிஸ்டர் ஆக்சுவலி அவனுக்கு கோல்டு இருக்கதுனால நா எதையு ஃபாலோ பண்ல பொறி ஜஸ்ட்ட் வ வறுத்துட்டு மீதி மழயில நனைஞ்சானு சொன்னல
ஆம்மா
அதுல்ல ஆக்சுவலி நேத்து நாங்க ஸ்கூல்ல வந்து விட போது திடீர் மழ வந்துருச்சு பாதி வெளியில நல்ல மழன்னு சொல்லிட்டு அப்டியே நின்னுட்டோ நின்னுட்டு ஆக்சுவலியா மழ இங்க பயங்கர மழங்க சிக்ஸல இருந்து நைனோ ஒ ஒரு பதினோரு மணி வரையு
எங்கப் இந்த பக்கோல ரொம்ப காத்து மழ அப்டி போயில லைட்டா தூரிட்
இங்க வந்து கால்ல எந்திரிக்கு போது மழ இருந்துச்சு அப்றோ கொஞ்ச ஸ்லோ ஆயிடுச்சு ஸ்லோவ ஆனால செரி ஜர்க்கின் போட்டு போய்டலானு வந்துட்டோ வர வல்லா திடீனுட்டு நல்ல மழ ஒரே ஹெவி ஆ என்ன சொல்றது வண்டியே ஓட்ட முல்ல மூஞ்சில சாரல் அடிக்குது அப்டிங்க போய் அந்த அளவுக்கு மழ செரின்ட்டு நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டு ஆ இல்ல காலையில விட போது காலை விடுபோது அப்றோ போய் ஒரு கடை அ ஒரு பைபாஸ் கீழ ஆ கொஞ்சோ சேஃப்டியான ஒரு பிளேஸ் இருக்கு அங்க கீழ நிறுத்திட்டு ஒரு ஆஃப்னவர் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்பறோ திருப்பி வேற டிரஸ்ஸ மாத்திட்டு பையனை ஸ்கூல்ல விட்டு வந்துட்டே அந்த நியூ புதுமழயில நெனஞ்சனாலயோ என்னமோ செட் ஆகலைங்க உடனே சளி புடிச்சிகிச்சி செரி அதனால ஆ ஆ பையனுக்கு
ஓ உடனே எப்டி ஸ்கூலுக்கு அமிச்சீங்க அப்போ ஒடம்பு சரியில்லாத
ஆ இந்த கோல்டு மட்டு இருக்கு அதுனால செ ரி அனுச்சுடுவோ ஆ அதனால சொல்ட்டுதா வந்திருக்கே ஏதாவ்து ப்ராப்ளம்னா சொல்லுங்க அடுத்தவ உடனே வந்து கூட்டிட்டு போய்டுறேன்னு சொல்ட்டு வந்திருக்கே கால் வந்தா உடனே போய்ட வேண்டியதாங்க
செரி கோல்டு தா ஸ்ப்ரெட் ஆகு மோஸ்ட்டா ஆளோ பண்ண மாட்டாங்க பரவால்ல உங்க ஸ்கூல்லே எத்துக்கிட்டாங்க
ஆ ஆக்சுவலி இல்ல இப்போதா ஸ்னீசிங் ஆரம்பிக்கக்குது மருந்து குடுத்துட்டே பட் இருந்தாலு எனக்கு ஒரு இது அதனால சொல்லிட்டு வந்திருக்கே ஏதாவ்துன்னா கூப்டுங்க ஒன்னே வந்து கூட்டிகிட்டு போய்ட்றான்னு இப்ப சொல்ட்டு வந்திருக்கே ஒகே சிஸ்டர் உங்க பசங்களா போய்ட்டாங்களா
ஆ எல்லாரு போயாச்சு கால பிரேக்ஃபாஸ்ட் தோச போட்டாச்சு மாத்தியான லஞ்ச்க்கு ஃப்ரைட் ரைஸ் மாரி கிண்டி குடுத்தச்சி
ஓகே ஓகே சா ம் ஓகே ஓகே ம்
அப்றோ அனைக்கி வேற பெண்டிங் ஆ இல்ல ஆமா இனிமே தா பண்ணணு டைம் இருக்கு பண்லா பொறுமையா
செரிங்க சிஸ் சரி சரி ஓகே சொல்லுங்க சிஸ் ஏதோ சொல்ல வந்தீங்க
அதா அனைக்கு ஏதோ ரெஸ்பி கேட்டீங்கல்ல என்ன மறந்து போச்சு அதா யோசிச்சே
ஒகே அய்யோ டாபிக் எனக்கு ஞாபகோமில்ல செரி வேற ஏதாவ்து பேசுவோ வேற வேற டாபிக் சொல்லுங்க ம்
அற ஹேர் கேர் ஸ்கின் கேர் தானே பேசினோ அத வேணா நா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு காளி வந்து சொன்னாங்க உம் இந்த கஞ் சாதம் வடிச்ச காஞ்சி தண்ணில
உம்
அது டேரெக்டாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணா நல்ல க்ளோ இருக்கு அதுக்கப்ரோ சுகர நல்லா பவுடர் பண்ணி அதுல லெமனு போஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணாலு நல்லா இருக்கு ஃபேஸ்க்கு
ஓகே ஓகே
அதுப்ரோ ஹேர் ஆயில்ல வந்து என்ன சொன்னா கருஞ்சீரகோ நெல்லிக்கா
ரொம்ப என்ன சொன்னா வெந்தயம் ஆலுவேற செம்பறத் திப் பூ எல கு முருங்க எல இத்தனையு மிக்சில அரச்சி எண்ணெலே காயச்சி நல்ல ஹேர் குரோ கெடைக்
ஓஹோ ஓ
திடிருனு ஒருத்தங்க சொன்னாங்க சேரி அது எனக்கு புதுஸ் சாதா இருந்துச்சி நா எதுவுமே ட்ரை பண்ணது இல்ல
அ ஹா ஓகேக்க ஆனா நா ஹேர்க்கு வந்து ட்ரை பண்ணியிருக்க ஹேர்க் இந்த நீங்க பஸ்ட்டு சொன்ன ரெண்டு இருக்குல்ல அது ரெண்டுமே எனக்கு புதுசு சோ சுகர்ல வந்துட்டு அஹ அ அங்க அதுகுஷ்ச ஆனா ஹேர் ஆயிலில நீங்க சொன்னது கிலா அது நா ட்ரை பண்ணிருக்கை நா இன்னு எக்ஸ்ட்ராவா கூட அட் பண்ணுமோ ஹேர் க்ரோத் இருக்கன் ஆக்சுவலி என்னன்னா திடீர்னுட்டு ஒவவ் ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சி அதனால ஐயயோ ஒயிட் ஹேர் வருதேன்னு ஒரு பீலிங்ஸ்ல உடனே நம்ப தா ஹர்பல் எல்லா போட்டு உடனே ரெடி பண்ணுவோமே அதுனால தேங்காயண்ணய காய்ச்சி அதுல என்ன சொல்றது செம்பருத்தியல வெந்தயோ கருஞ்சிரகே லைட்டா உளுந்து அப்ரோ வே அம் வேப்ப பூவு வேப்பல அதுக்கப்ரோ என்னது அவ்ரி பொடி அவ்ரி பொடி போட்டா வந்துட்டு நல்ல கலர் வந்துட்டு பர்புள் கலர் மாரி சைனிங் ஆகுங்களமா ஆமா அப்டியே ம பர்புள் கலர் மாரி சையின் ஆயி அப் எப்டி பிளாக்கா மாறுங்களாமா ஆ ஆக்சுவலி ஃபஸ்ட் நம்ப தனியா எல்லாத்தையுமே காய இலைய வாங்கி வெயில காய வச்சுறது சார் நெலல் காய்சல் வீட்டுக்குள்ளேயே அ வெயில் படாத ஒரு எடம் இருக்குங்களா அங்க நல்லா காய வச்சிட்டு அப்புறமா எண்ண தனியா எண்ணைய காய வச்சி இந்த போ இலை எல்லா காஞ்ச இலை எல்லா இருக்குல அத இதுல போட்டுருவ டூ டேஸ் புல்லா நல்லா ஊர்ன பிறகு அது அப்டி பில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதா எண்ணெயே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கலரா ரெட் கலர்ல இருக்கு மருதாணி அப்ரோ நெல்லிக்கா இதுல நம்ப இந்த விட்டமின் சி இருக்கிறது அப்ரோ இந்த அ அ மூலிகையில பாத்தீங்னா அவுரி பொடியு வெட்டி வேர் சொல்லுவோ அது ரெண்டு வந்து நல்ல ஹே ஹ ஹ அவுடி பொடி வந்துட்டு அ அ இதுக்கு நல்ல கலர் சேஞ்ஜி ஹே ஒயிட் ஹேர ஃபுல்லா பிளாக் ஹேரா மாத்து அ வெட்டி வேர் பாத்தீங்கன்னா நல்லா அந்த வேர் ரூட் வந்து நல்லா வளரு ஹெல்ப் பண்ணுது மொத்தோ
என்னன்ன சொல்லீங்க இந்த அவுரி நெல்லிக்கா கருஞ்சீரகம் மருதாணி அப்ரோ
ஆ செம்பருத்தி எல செம்பருத்தி பூவு வெந்தயோ லைட்டா உளுந்து வ உளுந்த மட்டு
உளுந்து போல்மா தலைக்கி
ஆஹ் போலாங்க அது நம்ம நார்மலா சி இந்த பொசு பொசுனு மூடி அதுல ஏதோ ஒரு புரோட்டீன் சே ஸ்டேன்த் இருக்காங்க அது வந்துட்டு அ நம்ம நார்மலாவே நம்ம நார் நர்மலாவே உளுந்த ஊற வச்சு தலைக்கு போட்டு தேச்சு குளிச்சின்னாவே நல்ல முடியோட ஒண்ணு அப்டிய ஒட்டிக்கிட்ட மாரி இருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா நல்லா பொசு பொசு பொசு பொசுன்னு வரும் உடனே இமீடியேட்டா அப்ளை பண்ணிட்டு உடனே குளிச்சிங்கன்னா நல்லது பொசு பொசுன்னு இந்த எஃகு போட்டு குளிச் ச்சா மூடியலாம் நல்லா ஷைனிங்கா வரும் ல்ல அதான் காயஞ்சிற அளவு இல்ல அப்ளை பண்ணிட்டு உடனே நம் சோ சாம்பு போட்டு இது பண்ணுவோல அந்த மாதிரி ஆனா ஃபேஸ்க்கு பாத்தீங்கன்னா உளுந்த நல்ல அறச்சிட்டு அப்ப அப்ளே இது பண்ணிட்டு பேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா காஞ்ச உடனே எடுத்து தும்னா நல்ல ஒரு டிப்ரன்ஸ் தெரியுது அந்த ஒரு டூ டேஸ்க்கு நல்ல குளோவா இருக்கு க்கு அத நான் ட்ரை பண்ணிருக்கேன் வெறும் உளுந்த மட்டும் தண்ணியில ஹ
ங்க உளுந்து அப்றோம்
பேஸ்கு கேக்குறீங்களா ஹர்க்கு
இல்லல்ல அவுரி நெல்லிக்கா கருஞ்சீரக மருதாணி செம்பருத்தி பூ லீஃப்பு அப்றோம் உளுந்து வேற என்ன சொன்னீங்க
ஆ வேப்பந்தல வெந்தையம் ம் ம் ம் ம் ம் வெ வெட்டி வேரு அவரிக்குடி செம்பருத்தி பூ செம்பருத்தி எல ம் ஆமாங்க வே ம் அவ்ளோதான் துளசி துளசி கற்பூரவள்ளி
ஓ கற்பூரவல்லியும் போட்லாமா அது சளிக்கு குடிக்க தான
அதுதா இத நம்ப போடும் மோது சில பேர்த்துக்கு கூலிங் எல்லா ஐட்டமே கூலிங் இல்ல அதனால உடனே சளி பிடிக்குல அப்ப வந்து கற்ப் பூரவல்லியோட ஸ்ரென்த்து எறங்கும்போது நம்மளுக்கு சளி பிடிக்காது
ஓ செரி செரி பரவால இவ்வளவும் போடலாம் அப்ப நல்ல காய்ச்சி அப்பப்ப வெயில கூட எடுத்து வச்சா கெட்டுப் போகாம இருக்கும்
ஆமா இது ஃபுல்ல நல்லா காய வச்சு நீங்க மிக்சியில பொடி இந்த பொடியெல்லாம் உங்களுக்கு கெடைக்கும் மோது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு எல்லாத்தியும் பொடிப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தேவைக்கு நம்ம எண்ணெய் எப்போ புதுசா வாங்க வாங்க கொஞ்ச கொஞ்சமா அதுல போட்டு போட்டு நா காய கொதிக்கிற எண்ணெயில போட்டுட்டு ரெண்டு நாள் நல்லா ஊர்ன பிறகு ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேர்ன் அப்டியும் செய்யலாம் ஆ ஆமாமாம அதுவு க்ரோத்துக்கும் நல்லது ரோஸ் மேரியும் நல்லதுதான் ம் ஆ ஃபட் அப்டியே நீங்க ஃரெஷ்ஷா எல மட்டும் காஞ்ச உடன வெறுங் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள போட்டு டூ டேஸ் நல்லா ஊர்ன பிறகு ஃபில்ட்ர்ப்
இது நீங்க டேரெக்டாவே லீஃப்பாவே மிக்சில அரைச்சு போட்டீங்கனா கூட நல்ல அது எண்ணயில ஊர்ற ஊர நல்லதுதானங்க
ஆ ஆமா ஆனா வந்து என்ன சொல்றது அது சீக்கிரமா கெட்டு போயிடுது ஆஹ சீக்கிரமா கெட்டு போயிடுது எண்ணெ ஆமா இது வந்து அந்த என்ன சொல்றது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது அந்த தண்ணி பதம் வெட்டா இருக்கு இல்லைங்களா அதனால சீக்கிரம் ஆயில் கெட்டுடுது ஒரு மாரி ஸ்மெல் வந்துருது பட் நல்லா காயும் போது பத் தீன்னா அந்த வெட்டெதுமே ருக்காதுல்ல அப்பொ வந்துட்டு நம்ம புடியா பண்ணிர்வோ ஆமா சிஃப்ஸ் லைஃப் வரு இது நம்ம தனியா பொடி பண்ணி தேவெக்கு கொஞ்ச கொஞ்சமா போடும் போது லைஃப் வரு இல்ல ஒட்டுக்கா போட்டுட்டோனு எப்டி பாத்தாலு த்ரீ டு சிக்ஸ் மந்த் வரையு நல்லா ருக்குங்க ஆ அதே ஆயிலு அதே மாரி அ ஆ ஆயிலு அதே மாரி செக்கெண்ணெ யூஸ் பண்ணனு செக்கு தேங்கா எண்ணெ
ஆமாமாம அது தெரியு ஆமா
ஆ பண்ணா நல்லா ரிசல்ட் கெடக்குது ஆமா ஆமா ஆக்சுவலா இதுக் முன்னாடி அததா யூஸ் பண்ணிட் ருந்த இந்த மாரி பிராண்டெடூனு
ம் ம் அப்டியா வேற என்ன வேற என்ன ரெசிபி தெரியு உங்களுக்கு ஹேருக்கு
ஹேருக்கு இப்ப இது யூஸ் பண்ருக்கெ எக்ஸ்ட்ராவா என்னன்னா அந்த கள்ளப்ப என்ன சொல்றது பா பாசிப் பயிரு இருக்குல்லேங்ளா அது ஒரு நாள் ஹெட்டுக்கு போடுவே பாசிப் பயரு பருப்பில்ல பயரு அத நல்லா ஊற வச்சுட்டு மிக்சில போட்டு அரச்சிட்டு அத என்னது ஒடம்புல ருக்க ஹீட்ட கொறக்கிதுங்ளாமா அதுக்கு அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணிட்ருக்கே எப்டிதுனு ஆ அப்புற அந்த உளுந்து போட்டா ஆனா நல்ல க்ளோ ஆகுது ஃபேஸ்க்கு நல்ல க்ளோ ஆகுதுங்க
நைட்டே ஊற வச்சு காலைல அரைக்லா இல்ல
ஆமா ஆமாமாம ஆக்சுவலி நானு உளுந்துக்கு வந்து என்ன பண்றேன்னா உழுந்துக்கு மட்டு என்ன ட்ரிக்கு யூஸ் பண்றன்னா இட்லிமாவரைப்
நீங்க உளுந்துக்கு இந்த மசூர்தால் பண்ணுங்க அது இன்னு நல்லார்க் மசூர்தால் ஆ ஆரஞ்ச் கலர்ல பருப்பு இருக்கும்ல இல்லல்ல ஆரஞ்சு கலர் பருப்பிருக்குல்ல அது ஆ மசூர் தால் அது கூட முழு ஆ அது இன்னு நல்லார்க்கு
ஓஹோ ஹோ ஓக்கே ஓக்கே ஓக்கே ஓக்கே ஓக்கேங்க சரி ச சொ
இன்னோர்த்தங் இன்னொன்னு என்ன சொன்னாங்ன்னா இந்த மணி பிளான்ட் வந்து ஹீட்டு ரெடியூஸ் பண்ணுமா வீட்டுக்குள்ள வச்சா சரிங்க சிஸ்டர் இன்னோர் கால்ல பண்லா ஓகேங் சார் பாய்
பாய்